ஹலோ
கம் தோழி
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ நான் நல்லாருக்கே ப்பா சாப்
ஆ இல்ல இ இதுக்கப்றமா தா சாப்புடுணு நீங்க சா சாப்ட்டீங்ளா
ஆஹ்ஹ நானு இப்பதா சாப்டுட்டு இருக்கே ஏ இவ்ளோ லேட்டு
செய்றதுக்கு தா டைம் ஆயிடுது மேம்
அ ஆ நீங்க தா சமைக்ணுமா
ஆ ஆமா மேம்நீங்க
நானு நா தா சமைக்ணு இப்ப இவ்ளோ நேர பாப்பாவ பாத்துட்டு ட்டு சமச்சிட்டு இப்போதா அவர்கு ஊட்டி தூங்க வச்ச அதுக்கப்ற நா சாப் ப்புண்ண
இப்ப நீங்க அந்த சாப்பாடு செய்றதுல உங்ளுக்கு எவ்ளோ கஷ்ட இருக்கு
சாப்பாடு செய்றதுல ஒன்னு கஷ்ட கெடையாது இந்த குட்டிங்கள பாத்துக்றதுதா கஷ்டமா இருக்கு
ஆ நீங்க சாப்பாடு செய்யு போது பாட்டுகேபிங்ளா எப்டி பரிமாறும் போது நம்ம
ஆமாப்பா இல்லன்னா எப்டி வரு சொல்லுங்க
ம் உணவிலே நெறைய விதமா இருக்கு இப்ப இருக்ற அந்த உ உணவு சாப்புடுறதுலதா நம்ளுக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு நம்ளே செஞ்சு நம்ளே சாப்புடுறதுல ஓரளவுக்குனாச்சு சத்து கெடைக்குதுல நம்ம உடம்புக்கு
அத விட எப்டி சொல்றது நான்வெஜ் விட வெஜிடேரியனா சாப்ட்டா இன்னு நல்லா இருக்கு
ம்
அந்த சத்து கெடைக்குதுன்றத விட இந்த வெயிலுக்காக அந்த வெஜிடேரியன் சாப்ட்டோம்னா நமக்கு எனர்ஜியு கெடைக்கு ஏன்னா நான்வெஜ்ல எக்கச்சக்கமா இது பிரச்சன அது பிரச்சனன்றாங்க
உம்
கடல் வாழும் உயிரினங்கள் அது இன்னு பெஸ்டா இருக்கு என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு
இன்னைக்கு தயிர் சாதமு உருளக்கெழங்கு பொரியலும் தான் நாங்க
உம் வெஜ்ஜா இன்னைக்கி
ஆஹ் ஆமா
நான்வெஜ் சாப்ட மாட்டீங்ளா இன்னைக்கி
இல்ல இல்ல நாங்க சாப்ட மாட்டோ
ஓகே ஓகேப்பா நாங்களு இப்ப ஒரு ஒருவாரமா அஹ் நா இன்னைக்கு வந்து யறா தொக்கு பண்ணிட்டு மீன் வருத்தே
ஆஹ்
நாங்க கிறிஸ்டினு அம்மா வீட்டுல இந்து அவுங்க ஒரு ஒரு வாரமா சா சாமி கும்டு அதனால் அங்க கொஞ்சோ இருந்ததுனால நாங்கள் நேத்து நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால இன்னைக்கு கொஞ்சோ நான்வெஜ் செஞ்சு சாப்டோ
ம் ஓகே ஓகே
உம் என்ன சமையல் நல்லா சமைப்பீங்க
என்ன சமையல்னா வெஜிடேரியன்ல எல்லாமே நல்லா சமைக்கலா
உஹம் உங்களுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்னு ஏதாவது
எனக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல் நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அதனால ஸ்பெஷலிஸ்ட் எலாம் எதுவும்ல தோச ஊத்துவேன் அவ்ளதான்
சரி சரி நான் எல்லாமே நல்லா சமைப்பேன் அப்பப்ப வெஜ்ஜு நான்வெஜ்ஜு
ஆஹ்ஆஹ்
நான்வெஜ்ல நான்வெஜ்ல நண் நண்டு கடமா யரா இது எல்லாமே நல்லா ச செய்வே எங்க வீட்லயும் நல்லா விரும்பி சாப்புடுவாங்க ஒரு நாள் ஏதாவது செய்யலன்னா கூட உடனே கேட்பாங்க இன்னைக்கு இத செய் அத செய் செய் அப்படின் அதனால ந கொஞ்சம் எப்படி சொல்றது பாார்த்து பார்த்து சமைப்பேன் அவுங்குளுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காகவே
உங்களுக்கு நீங்க செஞ்சுப்பீங்கள செஞ்சுப்பீங்களா உங்களுக்குன்னு உங்குளுக்கு புடிச்சது எதனா ஒண்ணு இருக்குல உணவுல
எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கீர சாதம் உருளக்கெழங்கு தொக்கு
எனக்கோ பிடிக்கோ கீர அகி
கீர செஞ்சுடுவேன்
ஆ
ஆமா என் பையனுக்கோ அது ரொம்ப புடிக்கோ
ஆ
ஆனா அவரு வந்து கருவடு கேட்பாரு என் பையன் வந்து கருவடு கேட்பாரு எங்க ரெண்டு பேரு உருள கெழம்கு தொக்கு தா வேணோ
ஆ எங்க வீட்டு சைடுலலா கீர கெடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு
கீர கெடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயோந் தா வாரத்துல ஒரு ரெண் நாள் மூணு நாள் கீர கார்மா வந்தா அவுங்ககிட்டதா காசு குடுத்து வாங்கணோ
ம்
இப்ப நா சின்ன பிள்ளைல இருக்கும் போது எங்க அம்மா வீட்ல இருக்கும்பதெல்லா கீரன்றது எனக்கு ஒரு பெருசாவே தெரியாது ஏன்னா வீட்லயே பொன்னாங்கன்னி கீறப்பைய வெச்சிருப் ப்பாங்க முருங்கக்கீற இருக்கோ அப்ப இப்ப நெனச்ச நேரத்துக்குலா முருங்க க்கிற பறிச்சு சாப்ட்டுருவோ
ம்
எப்ப மேரேஜ் பண்ணி வந்தோமோ அந்த முருங்க கீரயோட அரும அப்பதா தெரிஞ்சிச்சு
முருங்கக்கீரைன்றதே கண்ல பாக்க முடிலையா
பாயப் இப்பவாது எடுத்துட்டு வராங்கன்னா அவுங்ககிட்ட முப்பதோ நாப்பதோ குடுத்து வாங்கி அப்பதா சாப்பிட வேண்டியதா இருக்கு நானு கன்சிவா இருக்கும் போதெல்லா நாற்பது ரூபாத்து முருங்க கீர வாங்கி சாப்ட்ருக்க
ஓ நாப்பது ரூபாவா முருங்கக்கீர வெதையவா
ஆமா அப்ப எல்லாரு சொன்னாங்க ஏ யாரு்கிட்டயாவது கேட்டா தர போறாங்க யார் தரா எல்லாரோ வேஸ்டா கீழப்ப னாலோ பரவால யாரோ கை வெச்சு பறிக்க கூடாதுன்
அ
அதுக்கு காசு போட்டுதா வாங்க முடியோ வெஜிடேரியன் எல்லாமே நல்லா சமைப்பேப்பா நான்வெஜ் மட்டும் கொஞ்சோ பாத் பாத்து பாத்து சமைப்பே ஆனா அதுவோ நல்லாவே சமைப்பே எங்க வீட்டுக்காரு எப்ப கேட்டாலோ நான்வெஜ் என்ன சமைக்கட்டோனு கேட்டாலே நான்வெஜ் தா சொல்லுவாங்க கடமா தொக்கு பண்ணு இல்ல எறா தொக்கு பண்ணு மீன் கொழம்பு வெய்யு இத தாச் சொல்லுவாங்களே சிக்கனுன்றது ஒண்ணு வாங்கவே மாட்டோ நாங்க கோழி இறைச்சு நாங்க யாருமே ச் சாப்ட மாட்டோ எங்க வீட்ல ஏதாது ஃபங்க்ஷன்ல போனா க் கூட அத ஒதுக்கிட்டுதா வெறு ரைஸ் மட்டு சாப்டுவோ அதனால எங்களுக்கு க உடல் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் பிடிக்கும்
கடல் வாழ் உயிரி னங்கள் அனைத்தும் வெளில போய் சாப்புட்ற பழக்கோ அந்த மாதிரி வெளில போய் சாப்புட்ற வெளில போய் சாப்புட்ற பழக்கோ அந்த மாத்ரி ஏதாச்சு இருக்
எங்களுக்கு வெளில போய் சாப்புட்ற பழக்கமோ இல்ல வெளில இந் து வாங்கிட்டு வந்து சாப்புட்ற ஃபுட்டு எங்களுக்கு புடிக்காதுப்பா என்ன ஏதாவ்து ஆசப்பட்டாலு நா வீட் ட்லயே செஞ்சு கொடுதுருவே வெளி ஃபுட்டு நா எ பையனுக்கு செரி பொறந்ததுல இருந்து இன்ன வரைக்கு அவனுக்கு ரெண்ட்ர வயச் சாவுது நா கொடுக்கவே மாட்டே
உம்
அவ சாப்டானா என்ன சாப்டுவா வெளிலந்து சூப்பு குடிப்பா சான்வெஜ் ச் சாப்டுவா இந்த மாரி சாப்டுவா மத்தப்டி இந்த பிரியாணி சாபுர சிக்கன் ஃப்ரை சாபுர சிக்கன் ரைஸ் சாபுர இதெலா கெடையவே கெடயாது மாசத்துக்கு ஒரு நாலு எப்பவாது ஒடம் முடில இப்ப டிஃபன் செய்யல டயாடா இருக்கு இவன பாத்துக்கவே செரியா இருக்கு ஏதாவ்து வாயின்ட் வாங்க அப்டின் சொல்லி ஒரே ஒரு சிக்கன் ரைஸ் வாயின்ட் வந்தா கூட யாருமே சாட மாட்டோ நா சும்மா ஒரு ரெண்டு வாய் அதோட அவ்ளோதா அவர் சும் சுமா ஒரு ரெண்டு வாயி அதுக்கே நான் பால் மாராம டிஃபன் செஞ்சுறது எழ்ந்துருசு ஒரு பத்து இட்லிய ஊத்திட்டனா கூட ஆளுக்கு ஒரு மூணு மூணு வெச்சு சாப்டுக்கலான்டு எழ்ந்துருசு பால் மாராம இட்லிய ஊத்திறது அதனால வெளி ஃபுட் அவ்ளவா நாங்க சாப்ட மாட்டோ
செஞ்சு சாப்புறதுதா அவுங்ளுகு ரொம்ப பிடிசுருகு போல எதுவா இருந்தாலு வீட்லயே செய்றது அஹ்
ஆமா எது கேட்டாலு வீட்லதா ஆமா வெளிலந்து வாங்கி சாப்டா அவுங்குளுகா ஜீர்ணம் ஆகாது வாமிட் பண்ணுவாங்க எ பைய ஒரு வாட்டி வாமிட் பண்ணிருகா வெளிலந்து வாங்கிட்டு வந்த ஃபுட்டுல சாப்டுடு அதலந்தே எனக் கொஞ்சொ பயோ அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் பிரண்ட்ஸ்ங்களோட வெளில போய் சாப்டும் போது ஒரு வாட்டி ஏதோ காளான் சாப்டாலுங்களா அதுல புழு இருந்துச்சுனு போட்டோ எடுத்து அனுபிர்காங்க அத பாத்ததுல இருந்து எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லப்பா
நீயா சாப்புட்ற
ஆமா சுத்தமா இல்லப்பா ஏனா எனக்கு அது புடிக்கவு புடிக்காது நீங்க
வெளி ஃபுட்ட நா எங்க வீட் வந்து நாங்க அவ்ளோவா சாப்ட மாட்டோ வெஜ்தா சாப்டுவோ அதனால வெளி ஃபுட்லா இல்ல நாங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்ட மாட்டோ
ஆஹ் அது எனக் பிடிக்கவு பிடிக்காது நா கொஞ்சொ சாப்ட் கால் பண்ணா அது என்ன அந்த இதெல்லா பாக் இருக்கு போது எனக்கு கொஞ்ச ஒரு மாரி புடிக்காத மாரியே இருக்கு, வீட்ல எதுவா இருந்தாலு வீட்ல செஞ்சு சாப்டுறது. சண்டே ஆனா ஈவினிங் டைம்ல எங்யு வெளில போல வீட்ல இருக்கோனா ஏதாவது செயின் கேப்பாங்க அந்த டைம்ல பிரட் ரோஸ்ட்டு இல்லன்னா சுண்டல் அவுச்சு தரது, இல்லன்னா சோளம் அவுச்சு சாப்பறது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்டுவோ
ம்
அவ்ளோதா
ம் சரி
பசங்க இருக்காங்களா ஹலோ
ஏ இல்ல ந நா இப்பதா படிச்சுட்டு இருக்கே
சரி சரி மே அன்மேரிடா சரி சரிப்பா இன்னு மேரேஜ் ஆகலையா கல்யாண ஆகலயா இன்னு
ஹலோ ஹலோ
கேக்குதாப்பா
ஆ கேக்குது
ஹலோ ஏ பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது, ஆ டவர்ருக்க எடத்துல உட்காருப்பா
ஆஹ் கேக்குது கேக்
ன்ன இன்னு கல்யாண ஆகலல்ல உங்களுக்கு சரி சரி சமையலா நல்லா கத்துக்கோங்க அம்மா கிட்ட இருந்து வாழ்க்கைக்கு ஒதவோ
நல்லா சமைச்சு போட்டாலே புருஷ எங்கியோ போமாட்டன்னுவாங்க அதனால ஒரு டிப்சு
ஓகே ஓகே
சரி சரிப்பா உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி நேர கெடச்சா திரும்பவு பேசலா ஓகேப்பா வெச்சுட்
ம் ஆ